அலோ அலோ கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க சொல்லுங்க வணக்கம் அட ஆஹ் கேக்குது சொல்லுங்க வணக்கம் நல்லாருக்கிங்ளா
ஆஹ் நல்லா இருக்கொங் நீங்க நல்லா இருக்கிங்ளா
நல்லா இருக்யோ உம்
தாப்
நஸ் சொல்லுங்க ரெண்ட்மூ உம்
ஆமா சாப்டீங்ளா
ஆஹ் சாப்டாச்சி
ம் என்ன சாப்டீங்க
காலைல சப்பாத்தீ சன்னா மசாலாவு
பரவால்ல பரவால்ல அப்பறொ நாயித்துக்கெழ்ழ என்ன ஸ்பெஷல்
இல்ல இன்னைக்கு அம்மாவாச நாங்க எது செய்ய மாட்டோ சாம்பார் வெச் ச்சு காயி ரெண்டு ஈலா இம்மாச்சி அதா ஆடி ஒண்ணு வர்ஷபெறப்பு காய் ஞாயிற்று கெழமயா போச்சி அதா இல்லன்னா எடுத்துருப்போ அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழம மாசப்பொறப்பு அதனால ஆ ன சமையல் சாம்பாருக்கு ரெண்டு காய் செஞ்சு
ஆஹ் ஆ கறி எல்லா சாப்ட மாட்டிங்ளா அமாவாசைக்கு
ஆஹா மாமியார் மாமனார் ரெண்டு பேரு இல்ல அதனால கம்பல்சரி வெரத் அவரு பேரே ஈஸ்வரன் அதெல்லா ரொம்ப சாமி கும்பிடுவாரு வீடு கட்டேலயே சாமி ரூம் எனக்கு தனியா வச்சிருங்க என்னைக்காவது நல்ல நாள் கெட்ட நாள் தா எதா கறி எடுத்து சமப்பீங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டீங்க அதுனால சாமி ரூம் கட்டியே ஆகணும்னு இப்பதா ஒரு ஆறு மாசம் தான் ஆகுது வீடு கட்டி வந்தோம் அதுனால சாமி ரூமு தனியா கட் டிருகன்டாரு கையோட அவரு பேரும் ஈஸ்வரன் அதுனால வந் து ரொம்ப சாமி பக்தி ச சஷ்டி அது ரொம்ப சாமி கும்பிடுவாரு ரொம் ரொம்ப ப அமாவாசைக்கு வந்து வெரதம் விடணும்ல இறந்தவங்களுக்கு
ஆஹ் இறந்துட்டாங்களா
ஆமா மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க இப்ப எங் அப் எங்கம்மா இறந்துட்டா நான் கும்டக் கூடாது என் தம்பி கும்டணும் இப்ப அவுங்க அவரோட நா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவரோட அம்மா அப்பா இல்லன்னா அவுங்களுக்கு நம்ம விரதம் இருக்கணும் இந்த காலேல இருந்து காக்கா கத்தன மயமா இருக்குது
காக்காக்கு சப்பாத்தி வைக்கற து
சப்பாத்தி இல்ல அஹ் இது வச்சேன் அது என்னது பண்ணு அவுங்களுக்கு அதுக்காவே இந்த தெருநாய் ஒரு நால்ருக்கு வரேலயே நாங்க பிஸ்கட் வாங்கிட் ட்டு வருவோம் இந்த மூன்று ருவா பிஸ்கெட் பாக்கெட் கரெட்டா இருக்கும்
ஆ பார்லேஜி மாரியா
ஜீ மாதிரி இல்ல பார்லி ஜீ தான் வாங்குவேன் அது மூன்று ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா அதுல ஒம்போத் பிஸ்கட் இருக்கு
பார்லேஜித நிறுத்திட்டாங்களே
இல்லையேய் நைட்டு தா பையி வாங்கிட்டு வந்தே
கம்பெனியே இடிச்சுட்டாங்கலே அது இப்பதா கம்பெனியே இடிச்சு எல்லா டெமாலிஷ் பண்டாங்க
ஐயயோ அப்போது ஓல்டு ஸ்டாக்கா இருக்குமோ ஏதோ விடுங்க ஆனா நல்லாதானே இருக்கு நாய்ங்க சாப்பிடுதுங்க
நாய்க்குனா பரவால
அதுங்களுக்கு தா வாங்குவே இந்த பிஸ்கட்ட யார் சாப்பிட்றது ஆமா அவங்களுக்கு தா வாங்குவ இந்த தெரு ல குட்டி வேற போட்க்கு பாவ பட்டினியா இரு நா வரையிலயே கத்திக் டியே ஒடியாருங்க எல்லா அதனால இவரு ஆமா
அதுக்கு எத இட இல்லைங்களா
தெருவுல
தெருவுலையா நீங்க நீங்க நாயெல்லா வளக்குறதில்லையா
நாங்க ஒரு நாய் வளக்குறோமே எங்க ஜீவன் இருக்காரு அவரு காம்பவுண்டவுட்டு வெளில வரமாட்டாரு வீட்டுக்குள்ள விட மாட்ட அந்த காமௌண்ட சுத்தி பாரு போத்திகோலப்படுத்து பாரு மெத்தப்படி சந்தலப்ப
நா நாட்டு நாய் தான நம்மல்து
பொமேரியன்
ஆஹா அப்ப பொமேரியன கூட வீட்டுல விட மா டிங்களா
ஆஹ் அது நா பழைய வீட்ல இந்தப்ப விட்ருந்தே அப்பல்லா முடி பாத்தீங்கன்னா ரொம்பருக்கு இப்ப பேர கொழந்த பெறந்திருக்கு அதனால வீட்ட மு ஆமா எங்க பாப்பா பொண்ணு மகள கட்டி கொடுத்தது அதனால பையனுக்கு வர ஆவணி முப்பதுன்னா செப்டம்பர் பதிமூணு கல்யாணோ அப்புற அவருக்கு குழந்த பொறக்கு அதனால வீடு கட்ட ஆமா கமி அதனால வீடு கட்டையலயே நா சொல்லிட்டே ஆஹ் வி நாய் கு அப்டியே உள்ள விடக்கூடாது அப்டின் ஏன்னா மெயின்டென் பண்ணும்ல அந்த சோபால்லா பாத்தீங்கன்னா முடி அஹ் அது ஆஹ் ரெண்டாவது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பெறந்த குழந்தைங்களுக்கெல்லா ரொம்ப அபெக் ஆகு அது வேண்டா அப்டின் சொல்லிட்டு ஆஹ் இப்ப மாப்பிள்ளையு கொஞ்சோ அவாய்ட் பண்ணுங்கன்னாரு அடுத்து பையனுக் கொழந்த பொறக் கு எதுக்குன் சொல்ட்டு நா வீடு கட்டையிலயே அவருக்கு மெத்தப்படியில பெட்டு ஒண்ணு போட்டு அவுரு வந்தவொனேயே க தலா ஆரம்பிச்சுட்டாரு ஆரம்பத்துல ஏன்னா அது பெறந்து இப்ப பதினஞ்சு வர்ஷோ முடிய போதுங்க இவ்வளோ வருஷத்துக்கு நா ஆமா கண்ணு தெரில காது கேட்காது உம் பாவம் அது ரொம்ப அதா நா இந்த வருஷ இந் இந்த நாயோட நிப்பாட்டிங் டினா அது பேரு இந்த நாயோட தயவு செய்து இனிமே நாய் டினா டி ஐ என் ஏ ஆமா அதனால இதோட நிப்பாட்டிக்குங்கன்னா அப்பாவு பையனு கேட்க மாட்டாங்க இன்னொரு நாய் வளப்பொனு தயவு செஞ் இது என்னட்ட உட்டுறாதீங்க ஏன்னா இத விட்டுட்டு நா எங் கீ ஊருக்குப்
அது எதனா ஆயிடுச்சன்னா வரும் அதுக்கு ஒரு மனசு கஷ்டம் ஆயிடு நாய்ங்கல்லா
இவரு பண்ற வேலல்லா பாத்தீங்கன்னா சாப்ட மாட்டேங்குது இன்னு நா ஊட்ட ஆரம்பிச்சு போய் இப்ப பதினஞ்சு வருஷமா ஊட்டிட்டுதாங்க இருக்கே ஊட்டி ஊட்டி நான்தா கையில தா நா நா ஊட்டுவே அது என்னிய என்ன பண்ணு குட்டிலருந்து டாடி க்காது அது வந்து குட்டில இருந்து ஊட்ட போய் இப்ப அது வந்து பெரிய ப பயினஞ்சு வருஷ ஷம்தா ஒரு லெவலா தானே இருக்கு ஆனா கடிக்காது எல்லா கேப்பாங்க அதேதா அது கேக்குறாங்க எல்லா எப்புடி கடிக்கலையான்னு அது நா ஊட்டுனாதா சாப் ப்புடு நா ரெண்டு நாள் ஆயிட்டு எங்கயாவது ஊருக் கு போயிட்டு வந்தேன்னா கூட வாயே வைக்காது சாப்பிடாது அப்படியே இருக்கு பெடிகிரி எட்த்துவப்பாங் நா அந்த இதுல
வெறு என்ன வெஜிடேரியனா நாய் உங்க நாயி
கன் மட்டனு கொஞ்சப் பிச்சு போ அத காரம் இல்லாம பிச்சு போடணு அப்படி கொழம்பு கிரேவில இருந்துச்சுன்னா அத அலசிட்டு அத சும்மா அப்டியே பிச்சு போடணு அது நான்னா கரெக்ட்டா வெப்பே வீட்ல எல்லா அப்டியே காரத்தோட போடுவாங் க
அதனால ஊருக்கூட போ
செய்ய மாட்டாங்க அத் அதேதா அய்யய்யோ எனக்கு இத வளக்கறது பெரிய இம்சதா செரி பாவோ அவுரு பாக் ட்டு சொல்லிட்டாரு த்ரீ மந்த்ஸ் ஒன் மந்த் சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் நாங்க ஊசி போடுவோ அப்போ போய் கேட்டா அந்த மாரி ரொம்பொ கண்ணு தெர்ல அதெல்லா இர் து ஆப்ரேஷன் ஏதோ பண்ண ஏமா பதினஞ்சு வருஷோ ஆயிடுச் ச்சு அது ஆயுசு அவ்ளோதா பன்னண்டு வருஷோ மினிமம் பன்னண்டு பண்ணன்டு ஏதோ நீங்க பாலு தயிரு நெயி ஊத் த்தி பெசஞ்சு ஊட்றருங்கிறீங்க அந்த ஊத்தி பட்டத்துல இத்தன வருஷோ ஓட்டுது இருக்குற வரைக்யு கொஞ்சோ சந்தோஷமா பாத்து க்கோங்கமா மத்தபடி அதெல்லா வேஸ்ட் செரி நீங்க ஆப்ரேசன் பண்றதெல்லா
செரி அதெல்லா ஒண்ணு பண்ண முடியாது ஆப்ரேஷனெல்லா கூட பண்ண முடியாதுங்க
அது ஆம்பள புள்ள ஆண் நாய் குட்டி தா வேற அவுரு வீட்ட ட்டு நாங்க எங்கயுமே அனுப்பள அந்த வீட்ல நா இருக்கயிலே இப்ப இங்கெயு வந்தா ப தீங்னா கால்ல ஆபீஸ் போய்ட்டு நைட்டு தா நானு அவுரு வருவோ நா கால்லே ஊட்டிட் போய்ருவ இல்ல நாங்க சொந்தமா ட்ரேவல்ஸ் வெச்சுருக்கோ
ஓகே ஓகே ஆஹ் ஓகே ஓகே ஆஹ்
டாக் பெஸ்ட் டாகெல்லா இருக் இல்ல ரெட் டேக்ஸி மாரி ஐஸ்வர்யம் கால்டேக்ஸி ஆஹ் ஐஸ்வவர்யம் கால் டேக்ஸின்னு திருச்சில வெச்சுருக்கோ சொந்த கம்பெனி எங்கள்ட்ட நாலு கார் இருக்குவோனா அது இல்லாம ஒரு எழுப தெட்டு வண்டி அட்டேச்மெண்ட் வண்டி
எழுவத்தெட்டு வண்டி வெச்சுன்னுக்கிறீங்களா
அட்டேச்மெண்ட் அதாவ்து இப்ப நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னா எங்க கம்பேனில எங்க ஸ்டிக் சார் ஓட்டின்னு நீங்க வந்து எங்களுக்கு ஓட் ஒட்டுவீங்க நாங்க உங்களுக்கு சவாரி கொடுப்போம் ப்ப ஐம்பதாயிரத்து ஓடட்டனீங்கன்னா எனக்கு அஞ்சு பார்சு பா சாரி பத்து பெர்சென்ட் ஐயாயிரம் ரூபா நீங்க எனக்கு மாசம் சிசி கட்டணும் ஆமா ம் நான் பிக்கப்பு கொடுப்பேன் நீங்க எனக்கு வந்து பணம் ஓட்டிருவீங்க டெய்லி கலெக்ஷன் எல்லாம் நீங்க தான் வாங்கி வைப்பீங்களாம் ஓன்கம் டிரைவரோ இல்ல டிரைவர் போட்டு நீங்க காரு ஓட் நான் ட்ரைவர்ட்டே டெய்லி கலெக்ட் பண்ணனும் கான்ட்ராக்ட் ஓடுது அது பையன் டிபார்ட்மெண்ட் அவரு பாத்துக்கறாரு அது பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஸ்டாலின் ஓபன் பண்ணார் இல்லையா அந்த பஸ்ஸ்டண்ட கட்டி டெய்லர் அதுக்கு இன்ஜினியருக்கு வந்து கார்ப்பரேஷன்ல இருந்து கூட்டு வர்றது போறது அதுக்கு எண்பத்தி எட்டாயிரம் ரூபா கண்ட்ரெக்டா பேசி அந்த வண்டியும் ஓடுது அது டிபார்ட்மெண்ட் அதுலயே தனி அது பையன் ஃபுல்லா பாத்துக்கறாரு இது வந்து டெய்லியும் ஹ நாங்க வந்து சவாரி கொடுக்கணும் அதாவது திடீர்னு வந்து தஞ்சாவூர் கேட்பாங்க சென்னை கேட்பாங்க இப்போ மு ரெண்டு வண்டி சென்னை போயிருக்கு ஒன்னு வந்து அது என்ன செங்கல்பட் ஒன்னு வந்து ஆமா மதுராந்தகம்
ம் போ நீ ஆஃபீஸ் போகலயா இன்னைக்கு.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பு வீட்டு்ல யார் வேலையெல்லாம் பாக்குறது மருமவ இனிமே தானே வரப்போகுது அதனால விட்டுதொலைங்கடா நான் இன்னைக்கு லீவு லீவு எங்க வீட்டுல வேல செரியா இருக்குது இந்த அம்மாவாச துணி துவைக்கணும்
ஆஹ்
ஓடிற்றுக் இருக்குது வீட தொடச்சேன் செரிப்பதான் நெட்ட மூச் ஸோ அங்கே தன நெட்டை ஆன் பண்ணிட்டு உட்காந்தேன் எனிவோன் அவைலபிள்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க செரி ஒரு ரெண்டு கால் பேசிட்டு போய் வேலையை தொடங்குவோம் மேனு காபிய குடிச்சக்கிட்டே ஆமா காபிய சாப்பிட்டுட்டே ஆஹ் ம் பேசிட்டு இருக்கேன் அத்தான்
றீங்கா
ஆஹ் இது செகண்ட் காபி டிபன் சாப்பிட்டேன்ல அதுனால லைட் ட ஒரு காபி குடிக்கும் கண்டிப்பா அதுதான் கொஞ்சோ திருப்தியா இருக்கும் அதாவது என்னது ஃபினிஷ் பண்ண மாரி இருக்கும் ஒரு சாப்பாடு சாப்ப ட்டுடோம் அதுக்கு ஒரு காபியோ டீயோ குடிச்சோம்னா கொஞ்சோ இதா இருக்கும்
லாஸ்ட்டா எங்க ட்ரிப் எல்லா போனீங்க ட்ரிப் எல்லா எதுவும் போறது இல்லயா
ட்ரிப் எல்லா போனும்னா எப்படி எங்க வீட்டுல டிராவல்ஸு உலகமே இந்த மூணாறு போயிட்டு வந்தான் டிரைவர் எங்க டிரைவர் தான் பதிமூணாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கொண்டாந்து கொடுத்தான் ஆஹ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் நான் அதன் சொல்லுங்களே அதாவது எங்க வண்டி போகாத அது இல்ல அது ஒரு காரண னோம் ஆனா அது இல்ல அது கூட ஆளுங்கள் ங்க விட்டு போவேன் வச்சு க்கோங்க நாங்க வந்து எங் க வண்டி எங்க கம்பெனி வண்டி அதான் அதர் ஸ்டேட் ஐதராபாத் போகுது கேரளா போது அஹ் இது க்கு போயிட்டு வரும் ஆனா கர்நாடகா பெங்களூர் எல்லா போயிட்டு வரும் கார் தான இனோவா கிறிஸ்தா டெம்போ டிராவல் எல்லாமே எடுத்து துடு போறாங்க ஆனா எங்கள எங்க வீட்டுக்கார் கூட்டிட் போனது கெடையாது
ஆஹ
அதாவ்து எப்டின்னா இருவத்து நாலு மண் நேரோ சர்வீஸு அவரு இருந்தே ஆகணு ஆபீஸுல ஆமா அவரு வந்து எங்க ஆபீஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவருக்கு ரெண்டாவ்துதா நானு ஏ ஃபேம்லி அவர் பாத்திங்கனா லீவ் டு எங்கய்மே வரமாட்டாரு நாங்க கூப்டாலு அவரில்லாம நாங்களு போ முடியாது அவருக் இப்ப அவரும் போ பது இல்ல எங்கள விட்டுட்டு போனாருனுு நம்ம அப்டின் சொல்ல முடியாதுல அவ்ரு போறதில்ல அவரு அனுபவிக்கிறதில்ல அதனால அந்த இதுல ஆஹ் இதுல இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாண ஸ்டேஜு ஆனா கொழந்தைய பருவோ அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி படிச்சாங்கல்ல டென்த்து பிளஸ் டூ பையெ பொண்ணு அப்பல்லா வந்து எம்மா எல்லா டூர் பொயிட் வராங்கமாய் என்னமா நீங்க கூட்டி போனா ராமேஸ்வரோ வைத்தீஸ்வரன் கோயிலு தஞ்சாவூர் பெரிய கோயிலு சமயபுரொ ஸ்ரீரங்கொ மலக்கோட்ட இப்டியே தாங்க கோயில் மட் டுந்தா அவர் சாமி பக்தின் நாந்தா சொல்லிட்டெனா புல்லா கோயிலுதா அது ஏனா கால்ல போனா நைட்டுக்குள்ள வந்துர்லா ஸ்டாஃப்பு இருப்பாங்க வந்து மாத்தி உட்ருவோ திருவண்ணாமல் லா அல்லா வந்ருக்கோ அதுஸ் அதா அவருக்கு அண்ணாமலையார் ருனா சொல்லவே வேணா யா சிவன் கோயில் எங் கெல்லா இருக்கோ பொயிர்வாரு எங்க வீட்ல அந்த மாரி ஆமா அவருக்கு வந்து ஆஹ் ம மிக்க மகிழ்ச்சி பேசியது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோம்